ஆ கேக்குதா ப ஆ கேக்குதா ஆ சொல்லு ப்ரோ ஆ பரவாயில ப் நல்லா இருக்கே
ஏதோ பரவாயில்ல ப்ரோ நைட் முடிஞ்சதா இப்போ பேசி திருப்பி தூங்கணு இன்னு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஒரு மண நேரத்துல திருப்பி தூங்க போனு இல்லயா அதனால ரெஸ்ட் எடுக்கல இல்ல திருப்பி ரெஸ்ட் எடுத்தாதா ஈவி திருப்பியு வந்து கன்டினியூ பண்ண முடியு நைட்டுக்கு
சேரி ஓகே உடு அப்புறோ உங்க ஸ்கூல் லைஃப்லா எப்பிடி போச்சி உங்க ஸ்கூல் லைஃப்லா எப்பிடி இருந்துச்சி ஏதாவது எக்ஸ்பட்டேஷ் இந்த ஆ அதாவது து மறக்க முடியாத சம்பவங்கள் நிக நிகழ்வுகள் எதாவ்து வேற எதாவ்து இருக்குதா?
அதுல் நெறைய நடக்கு ஸ்கூல் லைஃப்லல்லா நெறைய நடக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஹாஸ்ட எல்லாமே ஹாஸ்டல்ல இருந்ததால அதெல்லா ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தா
ஓ ஹாஸ்டல்லதா இருந்து படிச்சிருக்கீங்க சேரி செரி
ட்லெந்து படிச்சே அதுக்கப்றமா பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜு எல்லாமே வெளியதா வேலெ வேல வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ஒரு டூ இயர்ஸு வெளிய தா இருந்தே மும்பைல தா இருந்தே தனியா மோஸ்ட்லி எதோ அலோன்மேன் தா தனியா பசங்ளோட ஹாஸ் டல்ல இப்டி இருந்ததா ஆமா இப்ப ஃபேமிலியோட இருக்கே இப்டிதா அந்த ஃபஸ்ட்டு அந்த டென் இயர்ஸு பத்தாவுது அடியு அ டென்த்து வரயு படுச்சுக்கும்போது எப்டி ஃபேமிலியோடு இருந்தோ அது மாரி இப்போ ஆ சொல்லுங் ப்ரோ
இல்ல இப டென்த்து வரைக் படுச்சதெல்லா கோயடா எப்டி
ஆமா டென்த்து வரய கோயடு அப்மா பிளஸ் ஒன் பிளஸ் டூ மட்டு இது இல்ல பாய்ஸ் மட்டுமே அ கேர்ள்ஸு இருப்பாங்க பட் அவுங்க தனியா அ
சேரி செரி செரி செரி டென்த்து வரைக்கு பாய்ஸ்ல பா‌ய் கோயட்ல படுச்சிருக்கீ ங்கல்ல டென்த்து வரைக்குனா உங்களுக்கு வந்துட்டு எதாது ஒரு அஃபக்ஷன் எதாவ்து ஒரு பொண்ணு மேல வந்துருக்கு
அஹ்ஹ அதல்லா நெறைய இருக்கு டென்த்து வரயுல் டென்த்துலல்லா இல்ல ப்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருந்து இதாச்சு
ஓகே ஓகே ஆனா பட் ஆனா இப்ப டென்த்து லெவன்த்துக்கப் லெவென்த்து அண்ட் ட்வெல்த்து வந்துட்டு கோயடு கெடயாது
கோயடுனா அது எப்புடி சொல்றதுனா ஆ எங்கள்து வந்து ஈ செக்ஷன் ஆஹ ஈ செக்ஷனு இல்ல ஏ டு அ பி வரைக்கு வந்து அம்ளைன்டா இருந்துச்சி பட் அனா எ இங் க்க சி எஸ் அதுகப்ற சி டி அந்த இத எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தா
சேரி சேரி சேரி
அது வந்து டிஃபரு அது அந்த ரேங்க் பேஸ்டு அவங்க வந்து ஒவ்வொரு பியூ மந்த்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் மாத்துவாங்க அது நம்ம ஸ்கூல்ல வரைக்கு இப்போ இல்ல நெனைக்கிறே பட் ஆனாங்க நாம்
இல்ல அதுக்கு உங்களுக்கு எதுக்கு வித்தியாசோ எதுவு உண்டா இப்ப வந்து நீங்க ஏக் பி வந்து கொயடுனு சொ சொல்றீங்க அப்பறோ வந்துட்டு தனியா இருக்கணு அப்டின்னா ஓ டாப்பஸ் வந்து ஏ என் பில போயிடுவாங்க
ஆமா டாபர்ஸ் அப்டி இல்ல தனியா வருவாங்க டாப்பர்ஸ்ன்ற இதுல தனித்தனியா வருவாங்க நா வந்து ஃபஸ்டு சீ ல இருந்து டீல இருந்தே அதுக்கு அப்டியே கண்டனியூ ஆச்சு மொத்தோ ஜி வரைக்கு எஃப் வரைக்கு இருக்கு கிளாஸ்ல
ஓகே ஓகே இப்போ வந்து ஏ அண்ட் பி செக்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயடு
ஆமா டாபஸ் அது அகைன் எது எதுன்னா ஃபுல்லன் அன் ஃபுல்லு இருக்கிறதே வந்து கம்மி கேர்ல்ஸ்
ஓகே
அதனால மொத்தமாவே இந்த ஏ என் பிலே அது வந்து அது அவங்கள பிரிச்சு போட்டாங்க மத்த சி டின்றதுலா அப்டி பிரிச்சி பிரிச்சி எல்லா போட முடியாது க்குற எல்லாருக்குமே இருக்குது மொத்தோ செக்க்ஷனு வந்து அதிகோ எஃப் வரைக்கு பட் ஆனா பாய்ஸ் வந்து ஆமா பசங்க வந்து கிட்டத்தட்ட டூ ண்ட்ரட் டூ ஃபிப்டி டி யபோ இருப்பாங்க மொத்தோ கவுண்டே அதிகோ பட் ஆனா கேர்ள்ஸ் து வந்து அரவொரு ஹண்ட்ரடுக்குள்ளதா இருப்பாங்க அதனால அவுங்க பிரிச்சி எல்லா போட முடியாது ஆன தமிழ் மீடியோ யோ இருப்பாங்க தமிழ் மீடியோ ஃபுல்லுவே அவங்களுக்கு கம்பைண்டா இருப்பாங்க ஏன்னா இருக்கிறதே வந்து கம்மி அங்க அங்க கூட ஒரு ஹண்ரட் ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரடுக்குள்ள தா இருக்கு போத் கம்பைண்டே ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க கிளாஸ நீங்க படிச்சதல்லா எப்டி கம் கோயேடா எப்
ஆ நா படிச்சது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி பி இல்ல எல்லாமே உள்ட்டாவா இருக்கு எப்டின்னா நா வந்து படிச்சது நா வந்து கவர்மெண்ட் ஸ்க் ஆல்ரெடி சொன்னேல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குறதுனால நா வந்து மொத அஞ்சு அஞ்சு வயசு வரைக்கு வந்து ஃபிப்த்து ஸ்டாண்டட் வரைக்கு பத்தீங்ன கோயட்டு இருக்கு ஃபிப்து ஸ்டாண்டடுக்கு அப்றோ பாத்தீங்னா ஃபுல்லாவே அதுதா கவர்மெண்ட் ஸ்கூல்னு கெடயாது கவர்மெண்ட் எய்டடுனு சொல்லுவாங்க பாத்தீங்களா சேலரீஸ்ல்லா வந்துட்டு கவர்மெண்ட் வேல ரொம்ப நாளா அது வந்து ஒரு பிரைவேட் நடத்ற மாரி கவர்மெண்ட் மாதிரி தா ஏன்ன பாத்தீங்னா பீஸ் கெடயாது‌ அ நாலா பீஸ் பாத்தீங்னா லெவன்த்து அன்ட் டுவல்த்துக்கு தா ரெண்டாயிர ரூபாங்குறதா பீஸ் கட்னே அதிகபட்சமாவே ஒரு ஏன்ன நா எடுத்தது கம்யூட்டர் சயின்ஸு அப்டிங்கிறதுனால லேபுக்கு காஸ் கெட்ணு அப்டிங்றனாலத எ கிட்ட ரெண்டுயிரம் வாங்ன ‌இல்லன கம்மியா தா இருந்துருக்கு
ஆமா அதோ நீங்க படிச்சது வந்து நியர்லி ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ் முன்னாடியா
ஆ நா வந்துட்டு டூ தௌசண்ட் அ நைன்ல வந்து என்னோட அஸ் ஸ்கூல முடிச்சே
ஓகே ஓகே
டூ தௌசண்ட் நைன்ல வந்து அப்ப டுவல்த்த முடிச்சே நானு சோ அந்த டைம்ல வந்துட்டு டொளக் டூ தௌசண்ட் தா வந்து ஃபீஸாவே இருந்துச்சு லெவன்த் அன் டு்வெல்த்துக்குமே அ ஃபிப்த்து வரைக்கு தா கோயேடே ஃபிப்த்து வரைக்கு கோயட்டு ஃபிப்த்துலேயே நாங்க வந்து அவ்ளோ சேட்ட பண்ணியாச்சு ஆக்சுவலா என்னங்க அதுக்கப்றோ கோய்யடே பாக்க முடியல எங்க வீட்டுக்கு பக்கத்ல உள்ள ஸ்கூல் வேற அது எவ்ள கஷ்டமா இருக்கு ஒகே ஒகே நமக்கு எப்டினா அ எமக்கு வெவர தெரிய முன்னாடியே கட் பண்ணி விட்டாங்க கோயில இருந்தே
ஆ
ஏன்னா அதுக்க அப்றோ வேற ஸ்கூல் போயிடுவாங்க நா ஃபிப்துக்கு அப்றோ அ பசங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்ல சொ
ஆமா அது எங்க படிச்சாலு படிச்சிருவாங்க அவுங்க பாத்துக்லா காலேஜ் தா எப்பவுமே பசங்களுக்கு வந்து ஆப்ஷன் அது வரைக்கு எல்லா ஒன்னுதா ஸ்கூல்ல எல்லா
அதனால வந்துட்டு எங்களுக்கு வீட்டு பக்கத்லே இருந்ததுனால எங்க பேரன்சு எங்கள ரொம்ப தூர தள்ளி கொண்டு போய் போடணுன்லா யோ சிக்கவே இல்ல எங்க வீட்ல எங்க மூணு பிரதர் இருப்போ. மூணு பிரதருமே படிச்சது ஒரே ஸ்கூல் தா ஏன வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. நல்ல ஸ்கூல் அப்ப நல்ல அடி அடின் அடிப்பாங்க நல்ல படிக்க வப் வாங்க
சேரி
ஸோ அதனாலா வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துலா ஃபீஸும் கெடையாது அப்டிங்கும் போது இதுக்கு மேலே வேற என்ன வேணு அப்டின்ட்டு எங்கள வந்து அந்த ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணாங்க அங்கதா படிச்சோ ஸோ அதனால அஞ்சு மணிக்கு தா அந்த வந்துட்டு அந்த. ஓ கௌர் அது நம்ம
எல்லாமே ஆ டென்த்து டுவெல்தெல்லா ஒரே கள்ள இதுல படிச்சிங்களா இல்ல
நா எதுமே மாறல ஸ்கூல் ஒரே ஸ்கூல் ஆ சொல்ல போனா நம்மளோட ஆ. தா அதாவது இந்த இப்பல்லா சொல்றாங்க நர்சரி க்ளாஸ் அப்டின்னுட்டு அப்பல்லா வந்துட்டு இதுன் சொல்லுவாங்க ஆ அதாவது இப்பல்லா அப்பவு கெடையாது அப் போது எப்டின்னா ஆ அதுக்கு பேரு வந்து பேபி க்ளாஸ் அப்டின் சொல்லுவாங்க ஒரே க்ளாஸ் பேபி க்ளாஸ் அஞ்சு வயசு ஆயிட்ட அங்க கொண்டுந்து போட்டுருவாங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து அங்க ஒரு ஒரு வருஷ பேபி க்ளாஸ் அப்டிங்கறது அதுக் அப்புரோ அங்க அதே ஸ்கூலோட தா பேபி க்ளாஸ்ங்கறது அப்புற ஃபஸ்ட் ஸ்டாடட் அங்கேயே ஸ்டாட் ஆயிடும் அங்க இருந்து. அப் டுவெல்த் வரைக்கு ஒரே ஸ்கூல்
ஓகே ஓகே
அதுலா அஞ்சு வரைக்கு வத்தும்
நா படிச்சதுல அது டென்த் டென்த்து வர தா இருச்சு பட் ஆனா அவுங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அப்ப அவ இல்ல இப்பயு இல்ல அவுங்க வந்து ஏனா கோ ஆளுங்க வந்து. கா வர கா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மினால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு இது குடுக்கல அதனால நா படிச்ச டென்த்து வரைக்கு ஒரு எத்து படிச்சோ
ம் அதே மாரி பாத்தீங்கன்னா ஆ அந்த கோயடு இருக்கு போது அந்த அஞ்சு வரை அந்த கோய்டு அதுக்கப்புற கோயுட் வா பொண்ணுங்க வாசனையே தெரியாது அப்புற அப்டிங்கறனால அந்த அஞ்சாம் க்ளாஸ் படிக்கும்போதுமே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மேல வந்துட்டு பேசுறது வைக்கறது ஒரு விவ் விவரமே புரியாதா பெப்பில ஆ ஒரு பெப்பி லவ். ஆ சொல்லுவாங்கல்ல ஒரு பெப்பி லவ் சொல்லுவாங்க அந்த ஒரு பொண்ணு மேல ஒரு அஃப்க்ஷன் அந்த பொண்ணு மேலதா ஒரு கூலே ஆஃபிஸ் மய்கு அந்த மாரி ஏனா அந்த பொண்ணு கொஞ்சோ அ ரிச்சா இருக்கு‌ கலரா ஃபேரா இருக்கு நல்லா எல்லா விஷ்யத்லயு எல்லா கூல்ல அந்த ஸ்கூல்லயு பாத்தீங்கன்னா அ எந்த ஃப ஃபங்ஷன்‌ வச்சாலு அந்த பொண்ணதா வந்துட்டு எல்லாத்துக்குமெ ஒரு எப்டின்னா அந்த பொண்ண தா வந்து பாத்தீங்னா இது பண்ணுவாங்க எ ஒ டான்ஸ்லருந்து எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தா எ அந்த பொண்ணுன்னா அந்த அந்த ஃபங்ஷன் வச்சா அந்த பொண்ணு மொத டான்ஸ் குடுக்கு கடைசி டான்ஸ் குடுக்கு எல்லா பரதநாட்டியத்திலந்து எல்லாமே ஆடு அந்த பொண்ணு
ப‌ மெயின் கேரட்ரு ஆயிடுவாங்க
டர் வந்து பாத்தீங்ன அந்த பொண்ணு மேல வந்து ஊருக்கே அந்த பொண்ணு மேல ஒ
மொத‌ ஸ்கூல்ல படிக்கிறது அஞ்சு வரையதா அந்த அஞ்சு வயசுலயே பாத்தீங்னா எல்லாருக்குமே ஒரு ஆ ஒரு என்ன சொல்றது ஒரு பெப்பி அப்டி ஒரு மறக்க முடியாத ஒரு பொண்ணா இருக்கு அ பே அதுவந்து அந்த பரிச்ச அந்த காலாண்டு பரிச்ச அரையாண்டு பரிச்சன் சொல்வாங்க தெரியுமா கோட்டலி ஹாஃபெலி அந்த பரிச்ச வரும்போது மட்டுந்தா வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கு அதுவது கவர்மென்ட் எய்டெட் ஸ்கூல் அப்டின் றதுனால அந்த அந்த டைம் மட்டு‌ தா நடக்கு ஆ அது அப்டி கெடயா து எக்ஸாம் முடிஞ்சு என்னக்கி ஸ்கூல் ரி ஓப்பன் ஆவுராங்களோ அப்ப பேரன்ட்ஸ கூட்டிட்டு வரனு ஆமா அங்க வந்துட்டு இப் இந்த சொல்றாங்கல்ல ஆ சேட்டர்டே வப்பாங்கல்ல அந்த மார்லா இல்ல அங்க எக்ஸாம் முடிஞ்சுட்டு திங்ககெழம
அனா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கூல்லு ஒவ்வொரு கவர்மெண்ட் இதுக்கு அவுங்கவுங்க ரூல்ஸு அவுங்கவுங்க டைம்
மேக்சிமம் இருக்கு சாட்டர்டே தா‌ இப்ப ஏ பை எங்ளுக்கு நாம் வந்துட்டு
ஏனா அவுங்கள்க்கு அதா ஃப்ரீயா வச்சுப்போங்க அன்னைக்கு டைமுக்கு எல்லாரு பாக்கணுன்றதுக்காக ம க்ளாஸ் டயத்துல யார் மீட் பண்ண மாட்டாங்க எனா எனா
அங்க அப்டி கெடையாதுல்ல இப்ப பேரன்ட் டீச்சர் மீட்டிங்ல இப்ப இந்த டைம்ல வைக்கம் போது என்னனா எல்லாருமே மீட் பண்ணோ போறோ இல்லங்க பேரன்ஸ்ல வந்து யாருமே வந்துட்டு ஸ்கிப் பண்றது கெடையாது பேர்ன்ல பாத்தீங்கன்னா அம்மாவு போறாங்க அப்பாவு போறாங்க அதுதா அந்த ஸ்கூலுமே சொன்னது ஆனா அந்த நேரத்துல அப்டி கெடையாது பேரண்ட் டீச்சர் மீட் ட்டிங்க அப்டின்னாலே வந்துட்டு எல்லாருமே
இ அப்பல்லா உண்மையா ஃபாதர் அப்பா ஃபேமிலி யார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர் அப்டி யாரு காடியனா சைன் போட்டு ப்ப அவங்க வந்துரனு முண்ணல்லா இப்ப எல்லா வந்து யளோ பக்கத்து வீட்டுக்காரே எவனோ போனாலு செரி
ஆமா ஆமா ஆமா ஆமா அதனா அப்பலா அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாங்க அவங்க மட்டிந்தா வீட்ல இருப்பாங்க அம்மாவதா கூடிட்டு ஏனா அப்பாவெலா கூட்டிட்டு போனா அந்த எடத்துலே குழி தோன்டி பொதச்
ஆமா ஆங்க ஏ நம்ம வந்து எது நடக்கூடாதுன்னு ஆய்
ஆமா நம்மளு பெரும்பாலுமே வந்து ஸ்கூலுக்கு கிட்டயே பேரன் டீச்சர்ங்கள எக்ஸாம்
அதா நம்ளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டீச்சர் இருப்பாங்க அவுங்கள மீட் பண்ணவே வைக்கவே கூடாதுனு நம்ம நெனப்போ கரெக்டா நம்ம வைக்கலனா கூட நம்ம ஃபேம்லியே கூப்ட்டு பேசிடுவாங்க அந்த அளவுக்கு போகு
பெரும்பாலு நாங்கெல்லா வந்துட்டு அப்பா இருந்து ரேங் கார்டு கொண்டு போய் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லா காமிக்கிறது கெடையாது பாத்தீங்கன்னா அம் ஏன்னா இருந்தாலு வீட்டுல இருந்து அப்பா பாத்துட்டாரு ப்ராக்ரஸ் ரிப்போட்ட பாத்துட்டாருன்னா அடி வெழுத்துருவாரு சோ அதனால வந்துட்டு பெரும்பாலு அம்மா கிட் டியே சைன் வாங்கிட்டு போறது‌ ஆனா டீச்சர்ஸ்லா சொல்லிட்டு போரது அப் அப்பாக்கிட்டா வாங்கிட்வரனு அப்பாக்கிட்ட வான்ட் வரனு அப்பா இல்லாதவங்க கிட்டதா போடே வீட்ல அம்மாட்ட காமிப்போ
சேரி உ
அதே மாரி இந்த மாரி காலாண்டு பரிட்ச அரையாண்டு பரிட்செல்லா வைக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பாவ தா பெரு அப்பா இல்லாம அம்மாவ தா கூட்டிட்டு போறது அதுதா நமக்கு சேஃப் அன்னைக்கு நம்ம இப்பதா நம்ம தப் பிக்க முடியும் அப்பிடினால அம் அம்மோவ தா கூட்டிட்டு போறது சோ அதுலந்து தப்புச்சுக்கறது அடியிலந்து தப்பிக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு போவோ சோ அந்த மாரி ஃலைப்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கால் நாங்க ஸ்கூல்
அப்பிடியே எல்லாரு அதேதா சேம் எல்லாருக்கு ஒரு அந்த ஸ்கூல் முடிச்சி வெளியே வர இருந்து அடுத்து காலேஜ் போற வரைக்கு எப்படா வரும்னுப்போ ஆனா உள்ள போனப்பதா அது ஒரு பெ பெரிய கதையா வரு செரி ஆ அடுத்த கால் பண்றீங்களா
ஆ ஓகே ப்ரதர் ஓ
ஆ பண்ணுங்க கட் பண்ட்டு பண்ணுங்க